ஹலோ ஆ மேம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்ப்பா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே மேம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேப்பா ரொம்ப நாள் ஆச்சி இல்ல எப்டி ஸ்கூல்லாம் எப்டி ஆரம்பிக்க போறாங்க ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க நா ஸ்கூலே இருந்து பேசுறேங்க உங்கள பொண்ணோடைய டீச்சரு
ஆ சொல்லுங்க மேம் தெரியு தெரி சொல்லியிருக்கா
ஆ சேரி சேரிங்க மேம் இப்ப பொண்ணு நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்கப்பா
ஓகே ஓகே அதா நாங்க இந்த மாரி இது டென்த் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டால்லைங்களா
ஆ பண்ணிட்டாங்கப்பா நாங்களே அதா அதா குரூப் பு என்னா படிக்க வைக்கலா அப்டின்னுதா யோசிச்சிட்டுருக்கோ என்ன குரூப்ல சேக்கலா அப்டின்னு எல்லா பேசிட்டேருந்தோ பரவால்ல அதா அவுங்க ஞாபகம் வந்து வந்ச்சா செரி நீங்க கரெக்டா நீங்களே பண்ணட்டீங்களே உங்கக் கிட்ட கேட்கலான்னு யோசனையில இருந்தே பாத்தீங்களா உங்க ஞாபகோ கரெக்ட்டா உங்களுக்கு நீங்களே கால் வந்துருச்சு சொல்லுங்க
செரிங்க இப்போ பாப்பா வந் இது எந்த குரூப் எடுக்கறதா இன்ட்ரெஸ்ட் லெவலுக்கு எந்த லைனில் போகறதுக்கு இன்ட்ரெஸ்டாருக்கா
மெடிக்கல் லைன்ல போகணுங்குறாலா
ஆமா ஆமாப்பா அவளுக்கு வந்து மெடிக்கல் லைன்ல போ ஆனா அவளுக்கு வந்து இந்த ட்டு மேக்ஸ்லா வேண்டா மேக்ஸ் வேண்டாங்குறா எனக்கு மேக்ஸ் கஷ்டமாருக்கு ரொம்ப இதுவால்ல போக போக இன்னு ரொம்ப கஷ்டமாருக்குவு அப்டின்னு அந்த மாரி பீல் பண்றா அ மேக்ஸ் வேண்டாங்குற நா சொன்ன அக்கௌண்ட்ஸ் லைன்ல போலாமே அப்டின்னே அக்கௌண்ட்ஸ் லைன்லனா நம்மளுக்கு இந்த கோ இதெல்லாருக்கு அக்கௌண்ட்ஸ்ல்லன்னா ம் மேத்தமேட்டிக்ஸு அக்கௌனக்ஷண்ட்ஸ் தான வரு
இந்த நறைய அக்கௌண்ட்ஸ் ஸுல நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் இப்போதிக்கி என்னயே கேட்டிங்கன்னா அல்ல எல்லா பிள்ளைங்களு வந்து அந்த தேர்ட் குரூப்புங்கு போது தேர்ட் குரூபான்ற மாரி சொல்வாங்க நல்ல மார்க் எடுத்து பசங்கெல்லா ஆனா அக்கௌண்ட்ஸ் குரூப்ல வந்து நறைய ஆப்ஷன்ஸு நறைய ஃப்யூச்சர் இதெல்லா இருக்கு அ நறைய பேருக்கு அது தெரியல
ஆ இப்ப என்னன்னா அக்கௌண்ட்ஸ்ன்றப் அ புரியுது நா அக்கௌண்ட்ஸ்ன்றப்போ அ நம்ம வெறு ஏ ஒரு ஒரு கம்பெனியில நம்ம வெறு அக்கௌண்ட் இது தானேப் என்ன போ முடியு டக்குன்னு நம்ம வேற லைனுன்றது நம்ம மாற முடியாது இல்லையா அந்த மாரி யோசிக்கிறே
இல்ல அப்பிடில்லைங்க அக்கௌண்ட்ஸ்ல தா போகணுன்ட்டுல்லநீங்க வந்து அந்த ஆ இது து இப்போ காமர்ஸ் குரூப் அந்த மாரி எடுத்தாங்கன்னா அவங்க காலேஜ் வரும்போது பி காம் பி காம் சி ஏ எடுத் துட்டு அதோடு ஸ்டாப் பண்ணக்கூடாது சைட் பை சைடு வந்து இப்ப டேட் அக்வுண்ட் பண்றதுக்கே இன்ட்ரெ்ட்ன் பண்ணிக்கலா இல்லனா நறைய பினான்சியல் அனாலிசிஸ்ட்டு டேட் டா அனாலிசிஸ்ட்டு நறைய கோர்சஸ் இருக்கு
செரி செரி
அந்த மாரி போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்கம் டேக்ஸு இது அந்த எடத்துலல்லா நறைய ஆப்ஷன்ஸ்ருக்கு ஃபாரின்கெல்ல போனுன்னா இவுங்களுக்கு வந்து நறைய சேலரின்னா ஜாஸ்தி கெடைக்கு நறைய பேருக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் குரூப்ல இந்த ஃபெசிலிட்டிஸ்ல இந்த இதெல்லா இருக்குதுனே தெரியல
அச்சோ அப்டிங்களா இவ்ளோருக் குன் நா நெனச்சிட்டு நா அவர் அவ எந்த மாரி போட்டுமா அப்டின்னா நா நெனச்சே இது அக்கௌண்ஸ்ட்ன்றப்போ அதுல பண்ணி அந்த லையன்ல மட்டு தான்ன பீல்ட்டு அந்த இதுக்குள்ள மட் ட்டு தா போ முடியு நீ வேற இதுக்கு போனா நீங்க இது படிச்சுட்டு ஏ அதுல வந்துருக் க்கீங்க அப்டின்ற மாரி கொஸ்டின்ஸ் வரு நாளைக்கு இன்டர்வியூ சோ அதனால யோசி அது வேணுமா அப்டின் யோசிக்கிற அடுத்த இது என்னென்ன குரூப் ஸ்லா இருக்குப்பா அது மாரி என்ன படிச்சா பொம்பள புள்ளைங்களுக்கு இதுவா இருக்கு
அது அந்த மாரி நீங்க வந்து அவளுடைய சேஃப்டி பொம்பள புள்ளைங்களுக்கு ஏத்த மாரினா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் நீங்க மேக்ஸ் எடுத்தீங்கனா நீங்க இஞ்ஜினியரிங் மேக்ஸ் சி எஸ் எடு த்திங்கனா இஞ்ஜினியரிங் பிளஸ் ஐ டி அந்த ஃபீல்டல போயிக்கலா இல்ல அவ வந்து இந்த நர்சிங இந்த ப லேப்பு அந்த மாரி எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கனா மேக்ஸ் புடிக்கலயா அவள பியர் சைன்ஸ் எடுக்க சொல்லுங்க அப்டினா பயோவித் சிஎஸ்ன் ஒரு குரூப் இருக்கு அ அந்த குரூப் எடுத் தீங்னா அவ வந்து பயாலஜிலயு அவ இண்ட்ரெஸ்ட் இருந்தாலு போய்க்லா மெடிக்கல்லைன்லயு இல்ல எனக்கு அது புடிக் ஐடி ஃபீல்ல இப்போ எல்லார் மாரியு நா ஐடி ஃபீல்டு போய்கிறே அப்டின்னாலு அந்த இதையு சூஸ் பண்ணிக்லா இது ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது ரெண்டுமே மூணுமே எனக்கு வேண்டா எனக்கு கொஞ்சோ நா ஈஸியா படிக்ணு டுவெல்த்ல நெறய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணு அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கனா நீங்க வந்து தாராளமா நீங்க அக்கௌண்ட்ஸ்ல போட்டுக்லா இப்ப என்னனா அக்கவுண்ட்ஸ்ல போட்டீங்கனா உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ஸ்லன்தே போகணுன் கெடையாது பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஜாப்ன் என்ன கேட்டீங்கனா டீச்சிங்லைனுதா நா சொ சொல்லுவ அ அப் ஆமா
க
அப்ப அவ பிகாம் எடுத்துட்டு கூட அவளால அந்த அக்கௌண்ட்ஸ் லைன்ல போக முடிலன்னா ஒரு பி எட் ல ஒரு காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ பீஎட் போட்டாங்கன்னா பிஎட் வந்து டூ இயர்ஸ் முடிச் ச்சொன்ன எந்த ஸ்கூல்ல வேணாலு அவங்க ஜாயின் பண்ணிக்லா
ஓகே ஓகே புரியுது புரியுது ஏன்னா இப்ப இருக்குற பொம்பளைங்க பொம்பள புள்ளைங்க சொந்தக்கால்ல நின்னுதா இது பண்ணணுன்றப்போ வேணு அதனால அவ எ என்னைக்கு அவ வீட்ல உக்கார கூடாதுன்றதுல இருக்க அதா அவ என் அவள வந்து படிச்சுட்டா மட்டு படிப்பு மட்டு போதாது து அந்த படிப்பு உனக்கு ஒதே யூஸ் ஃபுல்லா இருக்கணு லைஃப் லாங்கு நம்ம அவங்களுக்கு எது எது சேத்து காசு பணோ சேக்குறமோ இல்லயோ அந்த அவளுக்கு அந்த படிப்புன்றத கண்டிப்பா குடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்க அதுக்கு தா யோசிச்சுட்ருக்க நா ஏனா இதுதா ஸ்டார்ட்டிங் இது டென்து முடிச்சுட்டு இதுதா ஸ்டார்டிங் இது நம்ம தப்பான வழில கொண்டு போய்டுவோமோ அப்டின்ற ஒரு பயோ இருந்துகிட்டே இருக்கு
ஆமா அந்த லெவன்த்ல லெவன்த்ல வந்து நம்ம என்னா எடுக்குறோமோ அதுதா வந்து அவளுக்கு ஃப்யூச்சர் காலேஜில அதில எல்லாத்லயுமே நம்ம லெவன்த்ல வந்து சூஸ் பண்றதா அவளுக்கு வந்து கை இதாகு
ம் அதுதா யோசிக்கிற நாளைக்கு நீ தான சொன்னன் நம்மள இது பண்ணிடக்கூடாது உன்னாலதா அப்டின்ற கூடாது அப்டின்றதுக்காகதா என்ன பண்லா என்ன பண்ணலான் யோசிச்சுன்னே எல்லார்கிட்டயு கேட்டுக்கிட்ருக்க சே உங்க ஞாபக வந்துது சொல்ல கேக்கணுன் நெனச்சிக்கிட்டே இருந்த என்ன படிக்க வைக்கலா ஏன்னா நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்ளே செரி கேக்லா அப்டின்ட்டு அப்போ இது இப்போ மேக்ஸ் ஓகே மேக்ஸ் இல்லாம இப்போ ப்போக் பாய என்ன சொல்றனா உதாரணத்துக்கு இப்போ அவங்க அன்னே விலங்குகளுக்கெல்லா பாக்குறாங்கல்லயா இது
வெட்னரி டாக்
வெட்னரி டாக்
ஆ அது எல்லாத்துக்குமே மேக்ஸ்ல்லா தேவயில்ல நீங்கள் சையின்ஸ் குரூப் எடுத்துட்டு கூட நீங்க போய்கலா ஆ அது வந்து அந்த டாக்டர் இதுலதா வரு நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்தாலே போது பியோர் சயின்ஸ் மேக்ஸ்லல்லா பியோர் சயின்ஸ்ஸு பியோர் சயின்ஸ்ல வந்து மேக்ஸ் வராது ஒங்களுக்கு சயின்ஸ்ல இன்ட்ரஸ்ட்டா இருக்காங்க நா படிச்சுக்கிறே அப்டின்றாங்கனா நீங்க ப்யோர் சயின்ஸ் எடுக்க சொல்லுங்க
சையின்ஸ் இது எடுத்துக்கலா ஆ ஓகே ஓகே
சே இப்ப நீங்க சொன்ன மாரி அவுங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட்ல நம்ம போய் அத படி படி படிங்கு போது அவுங்களால படிக் க்க முடியலன்ன நாளைகு நம்மளதா சொ
ஆமா ஆமா கண்டிப்பா அததா ஆ ஆமா இப்ப செகேண்ட் குரூப்புன்றது அது என்ன இதுப்பா செகேண்ட் இதுன்றது
ஆ ச ஃபஸ்ட்டு குரூப் வந்து மேக்ஸு இதுய சி எஸ் வரு செகேண்ட் குரூப்ல தா இந்த பயாலஜி ஜி இந்த ப்யோர் சயின்ஸ் அதல்லா செகேண்ட் குரூப்ல வரு
ஓகே ஓகே
அ தேர்ட் குரூப் வரும்போது அகோண்ட்ஸ் வரு
அகோண்ட்ஸ் இதுவு வருங்களா ஓகே இப்ப அந்த
தந்த மாரியு
ஆ ஒ வொகேஷனல் சொல்லி வர சொல்றாங்களே குரூப் புன்றது
ஆமா வொகேஷனல் குரூப் வந்து ஆட் ஸ்லதா வொகேஷனல்னா அந்த ஆட்ஸ் குரூப்லயே அந்த ஒரு சப்ஜெக்ட் டு வந்து ஒகேஷனல்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வரு இப்ப வந்து நெறைய ஸ்கூல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ஒகேஷனல் குரூப் இருக்கா என்னன் தெரில ஆ இப் அந்த குரூப்புக்கு பதிலா நீங்க அந்த காமர்ஸ் ஹிஸ்ட்ரி அவளுக்கு ஹிஸ்ட்ரி வரு இந்த மாரி எதாது ஐ ஏ எஸ் அந்த மாரி எழுதுற ஐடியா இருக் கு ஒரு போலீஸ் ட்ரைனிங் மாரி போறதா இருந்தா கூட ஆட்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலா
ஆ அவுங்க அப்பா அதுதா சொல்றாங்க நீ வந்துரு போலீஸ் இதுல் போலீஸ்லலா போய்ட்டுன்னா நெறையா பேக் ஆஃபர்ஸ்ல அந்த அந்த ஜாபுல இருக்குல நெறையா இருக்கு நீ அவுங்க அப்பாதா நீ ஏ போலீஸு ஐ ஏ எஸ் அந்த மாரில்லா ட்ரை பண்ணக் கூடாது அப்டின்னாங்க அப்பா அச்சச்சோ வேண்டாம் அப்பா எனக்கு அந்த கவுர்மண்ட் நின்னு வேல பாத்துகிட்டேனு அவுங்க அப்பா சொல்றாற்னு நின்னு வேல பாக்கறதல்லா ஒரு வேல இல்லமா பின்னாடி வே வேலெல்லா நெறைய இருக்குதுமா பாத்துருக்கே அங்கெல்லா அங்க நெறைய நம்ம தெரியரோ அதெல்லா வந்து வ்கு வெயில்ல ம மணிக்கணக்கா நின்னுகிட்டு நிக்கிற வேலன் நெனைச்சுட்ருக்கோ அதுல உள்ளயே உக்காந்துக்கிட்டு சிஸ்டத்த வேல பாக்குற வ வ நெறைய பேர் இரு க்காங்க நீ அந்த மாரி பாரு எல்லா எடத்துலயுமே இப்போ நீங்க அட்வகேட்டா படி க்கிறேனா அதுலயு பின்னாடி வேல பாக்கற வேல நெறையா இருக்கா
இருக்கு
பின்னாடி வ வ சிஸ்டத்துல வந்து உக்காந்துட்டே வேல பாக்குறது நீ நீ வக்கீலுக்கு போறியா படிக்கிறன்னா உன்னே வக்கீலா நின்னு பேசணு அப்டிலா நீ நெனைக்காத பின்னாடி உக்காந்துட்டு வேல பாக்கற சிஸ்டத்தலயே எல்லாத்தையு வ கே இதெல்லா த கேஸ் எல்லா எடுத்து எழுதி எழுதி அ த த சிஸ்டத்துல அப்டேட் பண்ற வேல இதெல்லாமே இருக்கு இப்ப நீ காவல் துறேல போறேன காவல்துறேல பின்னாடி அவுங்களுக்கு அவுங்களளுது ஃபைல்லா மெயின்டைன் ஆகுதுல்ல நீ அதல்லா எடுத்து ப உள்ள சிஸ்டத்துல ரெக்கார்ட் பண்ணி வைக்கணு சோ கேமராஸ் பாக்கணு சி சி டி வி இதுன்றது இது இருக்கு நெறைய விஷயொ இருக்கு ரிப்போர்ட்ஸ்லா ஆன் ஃபோன்ல வந்த ஃபோன் கால்ஸ்ல ரிப்போர்ட்ஸ் வரு கம்ப்ளைன்ட்ஸ் வரு நீ அதெல்லா ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கு சோ இதெல்லா ஒரு ஒரு லைன்ல ஒரு ஒரு இது இருக்கு அப்டினு சொல்லி அவங்கப்பா அந்த காமர்ஸ் குரூப்க்குதா இது பண்ணிட்டுருக் காரு சஜஸ் பண்ணிட்டுருக்காரு அவங்கப்பா இந்த மாரி எல்லா ஐடியா குடுத்துக்குட்டு அவ வந் து எனக்கு ஃபஸ்ட் குரூப்பு ஃப ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்குறேன் சொல்றா ஃபஸ்ட் குரூப்ல எனக்கு மேக்ஸ் வேண்டா அப்டிங்குறா
ஓ மேக்ஸ் வேண்டன்னா அப்போ பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்தா எடுக்கணு
ஆ இல்ல இப்போ இருந்தாலு கண்டிப்பா ரெண்டு வருஷோ ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு மேக்ஸ் வரு இல்லியா
இல்ல இல்ல பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத் தீங்ன்னா மேக்ஸ் வராது ஆ மேக்ஸ் வராது மே மேக்ஸ்க்கு பதிலா அவளுக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துரு
அப்டிங்ளா ஓகே ஓகே ஆனா அது கொஞ்சொ கம்ப்யூட்டர் அவ அது அதெல்லா கொஞ்சொ இன்ட்ரெஸ்ட்டாதா படிக்கிறா எனக்கந்த இதுலா ஏனா அதுல போய் தேடுறது அது என்ன இது பண்றது அது போட்டா என்ன வரு என்ன இது இதுல என்ன ஃபார்முலா போட்டா என்ன வரு அப்டின்றதெல்லா பாத்துக்ட்டுதா இருக்கா
ஏனா இப்ப வந்து இந்த ஏ ஐ எல்லா நெறைய வந்ததுனால அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு இல்லன் சொல்லல ஏ ஐ க்கு நமக் நெறைய ஸ்கோப் இருக்கு அதனால அந் ந்த மாரி எதாவ்து எடுத்துக்கலா
ஆ செரி செரிங்கப்பா பரவால்ல எதோ உங்ககிட்ட கொஞ்சொ பேசுனதுல கொஞ்சொ ஐடியா கெடச்சிருக்குது நம்ம கொஞ்சொ தெளிவா பேசலா அப்டின்ற இது ஏனா கொஞ்சொ நாவுண்டு ஏனா எனக்குமே அத பத்தி தெரியாது நாலேஜ் இல்ல ஏனா இப்ப நெறையா நெறையா அட்வான்ஸுடா வந்துருச்சு இல்லா நாம்ம அந்த காலத்து இப்போ படிச்சுட்டு உக்காந்துருக்கோ இப்போ கேட்டா நெறையா இருக்கு நெறைய கோர்ஸ்சூ இருக்கு நீங்க எதனா செலக்ட் பண்ணிட்டு வாங்க அப்டிங்றாங்க புல்ல அப்டின்றப்போ சரி தா என்ன பண்ணலா அப்டின்ட்டு பரவால்லப்ப உங்கிட்ட பேசுனதுல எதோ ஒரு இது மைண்ட் இது கொஞ்சொ தெளிவு கெடச் சுருக்குது
சரி ஓகே நீங்க பாருங்க அவ அதுவு இல்லாம நா உங்களுடைய ஐடியாஸ்ஸ அவளுக் சொல்லாதீங்க அவுளுக்கு என்ன ஐடியா இருக்கு என்ன குரூப் எடுக்கணுனு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங் கில்லைங்ளா அதையு கேட்டுட்டு உங்களோட சஜஷன்னு சொ சொல்லுங்க இந்த மாரின்னா இப்டின்னா இப்டின்னு சொல்லுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த குரூப்தா எடுக் குனுன் சொல்லி பண்ண வேண்டா என்னன் பாத்துட்டு நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வந் து அந்த டென்த்து மார்க்ஷீட் அதெல்லா கொண்டு வந்துருங்க நாளைக்கு வந்துன்னா நீங்க அட்மிஷன் போட்டுக்கலா
ஓகேப்பா ஓகே தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா தேங் தேங் ஆ ஆ
கேங்க நாளைக் பாக்கலா